எ தோழி க்குங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
வணக்கம் தோழி சாப்ட்டிங்ளா
சாப்ட்டாச்சுங்க நீங்க
ஆ சாப்ட்டங்க தோழி என்ன பண்றிங்க
ம் படுத்துட்டுருக்கே
ஓ சேரி செரிங்க தோழி
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்பதா ஒர்க் முடிச்சுட்டு வந்தங்க தோழி
ஒ
ம் ம் ஆ இன்னைக்கி பாத்தீங்கன்னா ஆ நமக்கு புடிச்சா இப்ப ஒரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு ஃபுட்டு ஃபேமஸா இருக்கு இல்லைங்ளா அந்த மாதிரி உங்களுக் கு வந்து எந்த ஊர்ல எந்த ஃபுட்டு புடிச்சிருக்கு இங்க போன அங்க அந்த சாப்பாடு சாப் ட்ட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்டின்ற மாதிரி அந்த டாபிக்கலா நம்ம இன்னைக்கு பேச போறோ
ஓகே
அந்த மாரி உங்களுக்கு எங்கல்லா அந்த மாரி விஷயோ இருந்துச்சோ நீங்க ஷேர் பண்ணக்கங்க அந்த மாரி எனக்கு என்ன விஷயோ இருந்துச்சோ நா ஷேர் பண்ற ஓகேங்ளா
ம் செரி
ஆ மொதல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாரி ஊர்ல எந்த எந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப புடி ச்சிருந்துது
அ ஊர்ல ஃபஸ்ட்டு நீங்க சொல்லுங்க
ம் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த முற நாங்க கோயம்பத்தூர் போயிருந்தோ கோயம்பத்தூர் போகும்போது அங்க அங்க சாப்பாடு உண்மையாலே ரொம்ப நல்லா இருக்கு எப்பயுமே சாப்பாடு நல்லா இருக்கு எனக் எப்டி தெரியுனா மொத ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா நான் இங்க இதுக்கு போயிருந்தோ அ ஃப ஸ்கூல்ல டூர் கூட்டு போயிருந்தாங்க அப்பதா ஃபஸ்ட் ஃபஸ்ட் அங்க சாப்படும் போதுஅங்க இருந்த சாப்பாடு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு உண்மையாலே அதனாலதா அங்க சாப் பாடு நல்லா இருக்குன் சொல்லிட்டு நாங்க இந்த டைம் போம் போது என்ன்னா நாங்க எங்களால நான்வெஜ் சாப்ட முடியல இந்த முற இந்த ஒர் முற போனப்போ வந்து அந்த சேட்டர்டே கம்பல்சரிய நாங்க நான்வெஜ் சாப்டமாட் டோ சோ அதனால அந்த நாள்ள போனதுனால நான்வெஜ் சாப்ட முடியாத போயிச்சு அது ஒரு இதா இருக்கு ஆனா உண்மையிலயே சாப்பாடு நல்லா இருக்கு அ அந் அந்த ஒரு விஷயோ எனக்கு ரொம்ப புடிக்கு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே நறைய எட த்துல அதே மாரி சென்னையில பாத்தீங்கன்னா சீஃபுட்ஸ் எல்லா நல்லா இருக்கு இந்த மீனு எறா இந்த மாரி விஷயங்கள்ல்லா ரொம்ப நல்லா இருக்கு அதல்லா சாப்பறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அந்த விஷயோ ரொம்ப புடிக்கு அதுக்கப்புறோ எங்க ஊர்லயு சாப்பாடு எல்லா நல்லா இருக்கு எங்க ஊர் சுத்தி நறைய கடைகள் அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா பிரியாணி கடைகள் அந்த மாரில்லா நறைய இருக்கு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸான ஊரு நம்ப பக்கத்துல தா இருக்கே சோ அந்த மாரி எல்லா இருக்கறனால பிரியாணி அந்த மாரி விஷயங்கள்லல்லா எல்லாருக்குமே புடிக்கு அது ஒண்ணு பெருசா சொல்ல முடியாது அதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா எங்க ஊர் க்குள்ள எங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்கும்னா இந்த சந்தக்கறின் சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க அந்த விஷயோ எங்களுக்கு ரொம்ப புடிக்கு அ அதனால அதெல்லாம் விரும்பி சாப்புடுவோம் அதே மாதிரி அவுங்க செய்யற அந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு விதமா செய்வாங்க வாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டுல இருக்க கூடிய எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு விதமா செய்வாங்க அது சாப்டவே ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல செய்யும்போது ரொம்ப சாப் அப்புடவும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எளநீர் பாயாசம் அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க அதுப்போ கெடை க்கிறதுல்ல ஒரு சில எடத்துலதான் குடிச்சேன் அதுவும் ரொம்பவே எளநீய யூஸ் பண்ணி அது பாயசம் செஞ்சு இது வந்து ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாவும் ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வோரு ஒரு ஃபுட்டு ஃபேமஸா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைம் நாங்க மைசூர் போயிருந்தோம் அப்போ நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பெங்களூரு கிட் கிட்ட எறங்கி அது ஒரு ச அது ஒரு பெரிய பஸ் பஸ் ஸ்டேஷன் அ பேருந்து நிலையம் அங்க பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்துல அ ஒரு கட இருந்தது அந்த கடையில வந்து பா த்தீங்கன்னா மைசூர் மசால் தோச அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிஷ்யும் இருந்தது எங்க வீட்டுல வாங்க வாங்கிட்டு வந்தாங்க என்ன இது புதுசா இருக்கே அதுவும் மைசூர் மசால் தோச அப்டின்ட்டு இருக்கே அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கின்ட்டு வந்தாலுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த தோச இப்பவும் நா திரும்பி அந்த எடத்துக்கு நா போனோனா அத சாப்புடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துன்னே தா இருக்குது அவ்வளோ அருமையா இருந்து ஸோ அவுங்க வாங்கிட்டு வந்ததுக்கும் அந்த தோசைக்கும் ரொம்ப அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்து ச்சி அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒவ்வொரு ஊர்கள்லயும் டி ஒரு ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அது போகும்போது அந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும் எனக்கு அங்க இருந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் அத நம்ம சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தா இருக்கும்
உம்
அந்த மாதிரி உங்களுக்கு என்னாவது ஏதாச்சும் இருக்குங்களா தோழி
அந்த மாதிரியா அ சென்னையில வந்து தெவி ஹோட்டல்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்க வந்து பொரோட்டா செம்ப ஃபேமஸ் சார் சொல்லப்போனா அந்த பொரோட்ட ட்டாக்காகவே எந்தெந்த ஊர்ல இருந்து வருவாங்க அ அது து நா ஃபர்ஸ்ட் டைம் அத ட்ரை பண்ணும் போது செரி எனக்கு அதுலல்லாம் அவ்வளோ இன்டரெஸ்ட் இருக்காது அதெல்லாம் நா அவ்ளோவா சாப்ட மாட்ட செரி சொல்றாங்களே அப்டின்ட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்டின்ட்டுதான் அங்க போய் நாங்க சாப்ட்டோம் ஆனா இப்போ வந்து அந்த கடைக்கு நா எப்ப போனாலும் அது ஒண்ணுதா ஆர்டர் பண்ணுவ அந்தளவுக்கு எனக்கு இப்ப அந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து மிளகு சிக்கன் ரைஸ்ன்னு ஒரு சிக்கன் ரைஸ் இருக்கும் அதுவும் சூப்பரா இருக்கும்
ஆ
நான்வெஜ் புடிக்காதுன்றவுங்க கூட அது சாப்ட்டா அவ்வளோதா மெல்ட் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கு
ஓ
அவ்ளோதா வேற எந்த இடமு என்கிட்ட இல்ல
ஓ செரி செரிங்க தோழி நீங்க வெளிய ட்ரிப் அந்த மாரில்லா போவீங்களா
ம் போயிருக்கே
ஓ எந்த மாரி என்ன இடங்களுக்கெல்லா போயிருக்கீங்க
மகாபலிபுரம் போயிருக்கே கன்னியாகுமரி போயிருக்கே ஸ்கூல் டேஸ்ல போனது இதெல்லா
ஓ செரி செரிங்க தோழி
நீங்க
அங்கல்லா அங்கல்லா என்ன பேமஸா இருந்துருக்கு அங்க என்னல்லா உங்களுக்கு விஷயோ இந்த மாரி ஒரு விஷயோ பாத்தே ரொம்ப அருமையா இருந்தது அந்த மாரி உங்களுக்கு என்ன தோணிருக்கு
அங்க இருந்த பீச்சு அப் பறோ அந்த கல்சே அந்த கல்லயே நெறையா செல மாதிரில்லா பண்ணிருந்தாங்க அதெல்லா நல்லா இருந்துச்சு அதே மாரி அங்க வந்து அங்க வந்திருக்கவங்கள கவனிக்கிற விதோ அங்க நெறையா பேரு இருந்தாங்க ஒர்க் பண்றவங்க அவங்கல்லா நல்லா பேசுனாங்க ஏதோ வெளி ஆளு கிட்ட பேசுற மாரியே தெரில இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எப்டி பேசுவமோ அப்டிதா இருந்துச்சு எங்க போனாலு பின்னாடியே வந்தாங்க எங்க விழுந்துருவமோ அடிபட்டுருமோட்டு பாத்து பாத்து பண்ணாங்க எல்லாமே டைமுக்கு சாப்பாடு அப்பறோ எந்தெந்த எடமோ அந்த எடத்துக்கு கூட்டிட்டு போறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த எடத்துல அப்பறோ சன்செட்லா பாத்தோ சன்செட்ட ஃபுல்லா சுத்தி சுத்தி கூட்டு போனாங்க எங்கெங்கயோ
புரியிது புரியிது தோழி அதே மாதிரிதா நாங்களு போயிருந்தோ ஆ நாங்க குடும்பத்தோடதா போவோ குடும்பத்தோட ஏ ஃப்ரெண்ட்ஸங்களோட ரோர் தா ஃப்ரெண்ட்சுங்களோட போறதா இருந்தா நாங்க இங்கதா போவோ சுத்தி நம்ம ஊர சுத்தி இருக் குற எடங்களுக்குதா போவோ நா வெளியல்லா தூரமா எங்கயு போனதில்ல ஆனா ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லதா போயிருப்போ வெளிய ரொம்ப லாங்கா போறது அந்த மாரில்லா போனது மித்தபடி நா ஸ்கூல் டேஸ் அந்த மாரிதா ரொம்ப லாங் இப்பல்லா பாத் இன்னு பக்கத்துல இருக்கிற ஏரியாலயே ஆ இங்கயே நல்லா இருக்கு அவ்ளோ தூரோ போய் பாக்குறதுக்கு இங்கயே நல்லாதான இருக்கு இங்கயே போய் பாத்துட்டு சாப்ட்டுட்டு வந்துருவோ அப்டின்ற மாதிரி இங்கயே போக ஆரம்பிச்சர்றோ பா வாட நீர்வீழ்ச்சியா இருக்கட்டு செரி மலையா இருக்கட்டு செரி அப்டியே போயிட்டு ஒரு லாங்கா போயி ட்டு வண்டிலயே பாத்துட்டு அங்க சாப்ட்டுட்டு அதா டீ குடிச்சிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அது ஒரு மாரி ரொம்ப ஒரு நல்லா இருக்கு அது பாத்தீங்கன்னா இப்ப அந்த சாயந்தர டைம்ல நீங்க ஒரு லாங்கா போயிட்டு ஒரு ஒரு இந்த மல அந்த மாரி இருக்கிற எடங்கள்ல வில்லேஜு இந்த மாரி எல்லா இருக்கிற எடங்கள்ல நீங்க லாங்கா போயி ட்டு வண்டில அங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு திரும்பியு அங்க கொஞ்ச நேரோ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ யார் கூட போறோமோ சும்மா அவுங்களோட கொஞ்ச நேரோ உக்க்காந்து பேசிட்டு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு திரும்பி நாங்க வரும்போது அது ஒரு மாரி அ நாங்க எவ்ளோ ஏதாச்சு ஒரு எங்ளுக்கு ப்ராப்ளம் இல்ல ஏதாச்சு டிப்ரெஷனா இருக்குன்னா அந்த மாதிரிதா பொய்டுவோ ஃபிரெண்ட்ஸ்ஸூங்லோட பொயிடுவோ பொய்ட்டு உக்க்காந்து டீ சாப்ட்டு அங்க கொஞ்ச நேரோ பேசிட்டு வருவோ கொஞ்சோ ரிலாக்ஸ் அ இருக்கு எங்ளுக்கு அப்ப வந்து ஏதாச்சு ப்ராப்ளம் இருந்தா கூட நாங்க அத மறந்துருவோ அதே மாரி பாத் த்திங்ன்னா ஒரு சில டைம்ல நாங்க லே ரொம்ப இரவு நேர ல்லா பொயிருக்கு
ம் ம் ம்
ரொம்ப இரவு நேரோ ஒரு மணி அந்த மாரில்ல அந்த மாரிலா பொய்ருக்கோ அந்த மாரிலா போம்போது பாத்திங்கன்னா பொய்டுவோ திரும்ப ரிட்டன் வரும்போது வண்டியில பெட்ரோல் காலியாய்டு அத தள்ளிட்டு வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவோ ஒரு சில விஷ்யோ ஒரு சில இடங்கள்லல்லா போலீஸ்ங்க காவல்துறை கிட்டல்லா மாட்டிட்டு இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ரொம்ப நடந்திருக்கு நம்ம என்னா ஒரு ப்ராப்ளம் கோஷ்ரோதா போறோ திரும்பி வரும்போது ஒரு பிரச்சனதா இருக்கு ஆனாலு அது ஒரு ஃபன்னா இருக்கு அது பண்ணு போது சரி அது ஏ நடக்கு போது சரி அது ஒரு மாரி ஆ இருக்குற மீதி இருக்குற பிரச்சனைகள் எல்லா மறந்து கூடு இது கொஞ்சோ நல்லா இருக்கு ஃபன்னா ஒரு மாரி ஜாலியா அந்த மாரி ஒரு விஷயமா இருக்றதுனால அது மாரி நறைய நடந்திருக்கு நாங்க ஒரு விஷ்யோ போய் அது ஒரு விஷ்யோ நடந்து அதனால இப்டி நடந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணிட்டு வந்ருக்கோ நறைய அந்த மாதிரி அதுல ஒரு சில இரவுகள் வந்து நாங்க போவேண்டா அப்டின்னு நெறைய நாள் விட்டுருக்கோ ஆனா எங்ளுக்கு அ பெரும்பாலு பாத்திங்ன்னா கொஞ்சோ மனசு சரியில எதனா ஒன்னுனா அந்த மாரி எங்கயாச்சு கெளம்பி பொய்டுவோ நைட் டைம்ல இரவு நேரங்கள்ல வந்து வண்டி எடுத்துட்டு எங்கையாச்சு தூரமா போவோ இ டீ கடையா அந்த மாரி பொய்ட்டு டீ குடிச்சுட்டு வர்றது இந்த மாதிரி வேலைகள்லல்லா கொஞ்சோ செய்வோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இத ஏதாச்சு இருக்கும் போது நீங்க ஏதாச்சு பண்ணிருக்கீங்ளா
எனக்கு இந்த மாரி மனசு கஷ்டமா இருக்கு போதெல்லா நான் அதேதா ஃப்ரெண்ட்ஸுங்க கூடதா போவே டீக்கடல்லா இல்ல நாங்க வந்து பார்க்குக்கு போவோ அங்க போய் ட்டு நல்லா இருக்கு அது வந்து கொழந்தைங்க ஃபுல்லா சுத்தி கொழந்தைங்ளா இருக்கு கோ
ஓ
அது பாக்கும்போது மனசுல எவ்ளோவு கஷ்டோ இருந்தாலு அது பொய்டு அந்த எடத்துல எதுமே எத பத்தியு யோசிக்கணுனு தோணாது நம்ம ஒரு பெரிய பொண்ணுன்றதே மறந்து அப்டியே ஒரு சின்ன கொழந்தைங்க மாரி அந்த கொழந்தைங்க கூட வெளையாடும்போது இருக்குற எல்லா பிரச்சனையுமே அப்டியே மறந்து பொய்டு எவ்ளோ கஷ்ட இருந்தாலு மறந்துடு அதனது நா மோஸ்ட்லி அந்த எடத்துக்குதா போவே
ஓ சேரி சேரிங்க தோழி நம்ப தொடர்ந்து பேசுவோ அடுத்த அழைப்புல நம்ம நெறைய நேர பேசிட்டோ அடுத்த அழைப்புல தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி வணக்கம்
நன்றி